ஆ சொல்லுங்க என்ன பண்ட்ருந்தீங்க
நா சும்மா இந்த மாடில வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கே சரி வெயில் ப்ரானா அது நல்லா இருக்கு ஸ்கை
ஒ அப்டிங்ளா
ஆ நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா வந்து ஒரு புதுப்படொ போட்ருகாங்க அந்த இப்ப நடுல இந்த கருப்பு படொ வந்துச்சுல
ஆமா
அதா அந்த படொ போட்டுட் ருந்தனால அத பாத்துட்ருந்த
ஒகே அது நல்லா நல்லா ருக்கா
ஆ இந்த படொ நல்லாருக்கு நா தேட் டர்லயெ பாத்தே திருப்பி இப்ப டீவில போட்டனால சரி உக்காந்து பாக்கலானு பாத்துட்ருந்த
ஓகே ஆஆ அது சாமி படம் மாரி இருக்கும் மே
அ அது சாமி படம் தா நீங்க பாத்தீங் ளா
க்லா தெரிக்கே
அப்டிங்களா இல்ல நல்லாருக்கு அந்த படொ ஒரே சாம்பாக் த்தீ மாரி இருக்கு
ஓக்கே
லா கருப்ப கருப்புசாமி பத்தி இருக்கு அந்த படொ
ஓ நல்லா விறுவிறுன்டு போகுதா இல்லாட்டி ரொம்ப மெதுவா போகுதா
இல்லல்ல ரொம்ப மெதுவா போகாது நல்லா ருக்கும் கத ஒரு மாரியாவு இருக் காது நல்லா ஸ் ஸ்பீடாவு போகு ஸ்லோவா இல்ல ஸ்பீடா உள்ள ஒரு மாரியா கரெக்டா போகு
ஓக்கே
ந படொ நல்லார்க்கூ நெறய பேத்துக்கு நா தேட்ர்ல்லா போம்போது சாமி வந்துச்சு
ஆமா நானு பாத்தே ஆ இன்ஸ்டாகிராம்ல்ல ரீல்ஸ்ல நெறைய பேரு போட்ருந்தாங்க
ஆமா நறைய பேர் எனக்கு வந்து ஒரே பக்தியா இருந்தனால சாமியல்லா வந்தாங்க
ஆமா அது எதுர்பாக்காத ஒண்ணு ஆ இதுவரைக்கு சாமி வந்துரு க்கு தேட்ருல்ல ப ஆனா அது வேற வேற படத் த்ட்டு வந்த்ருக்கு ஆனா இந்த ஜென்ரே ப் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இந்த படோ வந்து சாமி வந்த்ருக்குன்னா ஒரு அதிசயந்தா
அதா ரொம்ப ஒரு இந்த சவுண்டு அதெல்லா ஒரளவுக்கு நல்லா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க
ஓகே
அதனால நெறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேத்திக் அதுவு இந்த அளவுக்கு யாருக்குமே தேட்டர்ல போய் சாமி வராது
ஆமா படோ இன்னு ஓடிக்கிட்டே தா இருக்கு முப்பது நாள் இருவத் த்ஞ்சு நாள் மேல ஆயிருச்சு ஆ
ஆ ஆனா இன்னு நெறய பேரூ ரெண்ட்ராவது மூணாவது தாட்டி எல்லா போய் பாக்குறாங்க
ஆமா நானு சொன்னாங்க ஆ ஃப்ரண்ஸ் சொன்னாங்க நானே ரெண்டு வாட்டி போயிருக்கே நீ வர்ரீயான்னு கேட்டாங்க இல்லடா ஆ பரவால்ல நீங்க போய்ட்டு வாங்க நா நெக்ஸ்ட் டைம் அடுத் த்து நா வறேன் தூ ஒன் சொன்னே
அப்டிங்களா
ஆமா ஆ நெறயா ப் நெறய படோ வருண்ட்டு எதிர்பாத்தோ ஆனா நெறய படோ வராம போயிடூ சேரி ஆ ஆ முக்கியமா நெறய கருத்து சொல்ற படோ வந்த்ருக் கலாம் ன்ன வந்திருந்தா இங்க வந்து நெறய பேர் மாறி இருப்பாங்க அது நல் அது நல்லாவு இருந்துருக்கும்
இப்ப வார ப டமெல்லா கொஞ்சோ ஒரு மாறியாதா இருக்கு கருத்து சொல்லாம சும்மா ஏதோ எடுக்கணுன்னு எடுக்கற மாரி எடுக்றாங்க இத கொழந்தைங்களல்லா ப் பாத் கொழந்தைங்களல்லா பாத்து அவங்களும் தப்பான விஷயத்த கத்துக்கிட்டு இருக்காங்க
ஆமா அது நிறைய படோ அப்டிதா இருக்கு அது படமு சரி வெப் சீரிஸு சரி எல்லாமே அது வந்து தப்பா தா இருக்கு இருக்கு அதுவும் நம்மளு பாக்குறோ சரி பாத்து நம்ம இப்படி பண்ண கூடாதுன்ட்டு தெரியமாட்டேங்குது நெறைய பேத்துக்கு சில பேரு சில பேத்தக்கு அது தெரியுது புரியுது அது பண்ண மாட்டாங்க சில பேத்துக்கு என்னதா நீ படோ எடுத்தாலு சரி எடுக்கலனாலு சரி நா அப்படிதா இரு ப்பே நா அப்டிதா பண்ணுவேன்ட்டு சில பேர் இருக்காங்க
அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்துதா
ஆமா அது கொஞ்சோ மாத்திக்கிட்டா கொஞ்சோ நாடும் நல்லா இருக்கும் வீ ஊரும் நல்லா இருக்கும் உங்க வீடும் டும் நல்லாவு இருக்கும்
அதா ஆனா யாரு வந்து சொல்றது யாருமே மாத்துறதுக்கு ரெடி இல்ல
இங்க நறைய பேத்தக்கு சொல்றது தா ஆள் இல்ல ஆனா மாத்திக்குவாங்க சில பேர் சில பேர் மாத்திக்கவே மாட்டாங்க யாரு அந்த கடவுளயே வந்து எறங்கி
அதா ஒரு சிலவங்க மாத்திப்பாங்க ஒரு சிலவங்க கேட்கவே மாட்டாங்க
கேட்க மாட்டாங்க அந்த கடவுளே வந்து சொன்னாலு கேட்க மாட்டாங்க
வா ஒரு சிலவங்க காசுக்குன்னே அழைவாங்கன் சொல்லுவாங்கல்ல அவங்களா இந்த மாரி விஷ்யத்த கேக்க மாட்டாங்க
அது எல்லா எடத்துலயு இருக்கு எல்லா துறையிலயு இருக்கு அது காசு காசுருந்தாதா வேல நடக்குன்னா அப்ப அந்த வேலயே தேவல்ல அந்த காசு இருந்தாலே அந்த வேலயே ஆட்டோமெட்டிக்கா நடந்துருமே அங்க போய் யாரு ஒரு போய் வேல பாக்கண்ணு அது எல்லா தொறையிலயு இருக்காது அது ஒண்ணுமே பண்ணவு முடியாது யாருமே நிப்பாட்டவு முடியாது
அ தடுக்கவு முடியாது நம்மனால ஒண்ணு சொல்லவு முடியாது
ஆமா அது ஒரு விஷம் மாரி அது அப்டியே பரவிடுச்சு நாடு முழுக்கா நாடு முழுக்க எப்பிடி அந்த ஒரு மரோ சொல்லுவாங்கல்ல கருவேப்புல்ல அ அது ஏதோ ஒரு மரோ சொல்லுவாங்க பேரு டக்குனு ஞாபகம் முள்ளு மாரி ஆமா அந்த மரோ எப்பிடி நாடு ஃபுல்லா ஒரு வெத போட்டு ஆ எல்லா எல்ல எல்லா எடத்துலயு பரவிச்சோ அந்த மாரிதா இதுவு ஒருத்தே ஒரு வெத போட்டா அது ஃபுள்ள எல்லாத்துக்கு பரவிடுச்சு
அப்படிங்களா நா அத கேள்விப்பட்டதுல
ம் ம் அந்த முள்ளு மரோ இருக்குல அந்த முள்ளு குத்துல்ல
ஆமா
ஆ அந்த மரம் ஃபுல்லா ஒரு வெத ஒருத்தே வந்து ஒரு வெத போட்டு போயிர் ட்டா அந்த வெதையிலருந்து வந்ததுதா இந்த மரம் ஃபுல்லா அத அழிக்கவு முடியாது இருக்குற நீர ஃபுல்ல அது உரிஞ்சுக்கு
ஆமாமா
அப்டிதா எல்லாமே இருக்கு இங்க
ட்டு பழைய படம்மெல்லா நீங்க பாத் தீங்னா நல்லா கருத்து சொல்ற மாரியு நறைய எடுத் துட்டு வருவாங்க அந்த நம்ம பழைய கத முன்னோர்கள் அவங்க நல்லா செஞ்ச விஷ்யத்தல்லா சொல்லுவாங்க ஆனா அந்த மாரி ஒண்ணுமே இல்ல
பழைய படோ நல்லாருக்கு நல்ல ஒரு கருத்து இருக்கு ஆனா என்ன பாக்கறதுக்கு தா நமக்கு பொறுமருக்காது
அதுதா பொறுமருக்காதனு அதெல்லா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜின் த கட்ட பொம்மன் அதெல்லா நடிக்கும் போது கட்ட பொம்மனோட வரலாறுலா நம்மளுக்கு தெரிய வந்தது
ஆமா அது நானு பாத்துருக்கே அந்த படோ
அந்த மாரி படோல்லா நல் லாவே வந்து யூஸ் ஃபுல்லா இருந்தது கத்துக்கறதுக்கு
ஆமா ஆமா நம்ம புக்ல படிச்சிருப்போ ஆனா நமக்கு அது புரிஞ்சிருக்காது சோ நம்ம ஒரு படமா பாக்கறப்ப நமக்கு என்னடா இப்படியேல்லாமா அந்த காலத்துல இருந்துருக்காங்கன்றதே நமக்கு
ஆமா
புக்ல படிச்சா நமக்கு எப்டி ஞாபக இருக்காது அது படமா போட்டு காமிச்சா மட்டு தா அப்ப அந்தந்த இவ்ங்க வருவாங்க அவுங்க மைண்ட்ல செரி அப்டியே நம்மளு எக்ஸாம்ல அப்டியே அப்ளை பண்ணிறோ எழுதிறோ இப்டி எழுதலான்டு
அதுதா
அவ்ளோதா
பழைய பாடோ நல்லா சொல்லி நறைய சொல்லி குடுத்தாங்க இப்ப இருக்குற படத்துலலா ஒண்ணுமே இல்ல
இப்ப கரெக்டு தா
க்குனே நம்மளுக்கு எடுக்கறதுக்குனே ஆக்குற மாரி இருக்கு இப்ப படமெல்லா
ஆமா ஆபசமா எடுக்குறது அப்றோ நறைய விஷ்ய தேவயில்லாம அது இது பண்றது அதெல்லா அது யாருக்குமே தேவயில்லாத ஒரு விஷ்ய தேவ உள்ள விஷ்யத்த எடுக்க சொன்னா தேவயில்லாத விஷ்யத்த எடு டுத்து வைக்கிறங்க உங்க ஊர்ல உங்க ஊர்ல மழ பெய்யுதா
இல்ல இப்ப மழ மாரிதா இருக்கு
ஆமா இங்கயு அப்டித்தா இருக்கு குற் குற்றாலத்துக்கு போய்ருக்கீங்களா நீங்க
ஆ போய்ருக்கேங்க
ஏ அது நல்லாருக்கு
ஆ நல்லா இருக்கு அங்க
ஒரு ஒரு பால்ஸ்ல போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அ ந்த அங்க இருக்குற அல்வா பாதாம் பால் அது குடிக்கிறப்ப அது நல்லா ஒரு மெமோரிஸா இருக்கு
ஆமா அது இந்த சம்மர் டைம்ல அங்கலா போனோனா நல்லாருக்கு அப்டியே வெய்யிலாரு க்கு போது நல்லா குளிச்சுட்டு ஃபிரெண்ட்ஸோட ஃபேமிலியு குடும்பத்தோட நல்லா ஜாலியாருக்கு
ம் ஆமா அந்த மூலிக தண்ணி தா அது அது ஆ அது குளிச்சாலே நமக்கு கொஞ்சோ ம் ஒடம்புல இருக்குற டயர்டு கொஞ்சோ கொறஞ்சிடு ஆனா வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அங்க குளிச்சிருன்னு அப்பதா ஒடம்பு கொஞ்சோ நல்லாருக்கு
அப்புன்னா ஒவ்வொரு நாங்க ஒவ்வொரு வர்ஷ ஒவ்வொரு எடத்துக்கு போற மாரி இருப்போ
ஆமா
போன எடத்துக்கே அதா போன எடத்துக்கே திருப்பி போறதுன்னா ஒரு மாரி பேகா இருக்குல
ஆ ஒவ்வொரு வாட்டியு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு போய்ட்டு போய்ட்டு வர்லா என்ன அது சுற்றுலாத்தலமா இருக்கா இருந்தா கொஞ்சோ நல்லாருக்கு இந்த அருவியா இருந்தா நல்லாருக்கு
அதா அதுலியு நறையாவே இருக்கு பாத்தீங்கன்னா
ஆமா நம்ம ஊர்லயே நெறைய இருக்கு
அதுதா
ஆனா நம்மதா போறதுக்கு டையோ கெடைக்க மாட்டீங்கிது
அதா இப்ப எல்லாத்துக்கு பிஸியா இருக்கறனால எதுக்குமே டைமே கிடைக்கறிறது இல்ல
ஆமா எல்லாரு இப்ப இருக்கற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க படிச்சவனும் செரி படிக்காதவனும் செரி எல்லாரு வேலைக்கு போயிட்டாங்க
இது எதோ ஒரு வேலைய தேடி ஏதோ வேற ஊரு இருந்தா கூட நோக்கி போறாங்க
ஆமா எங்க எயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அது ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்க ஆனா இப்ப என்னன்னா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா அது நல்ல விஷயந்தா எப்புடி அவிங்க அங்கயாச்சு ஒன்னுமே பண்ண பண்ணல செரி இங்கயாச்சி லைஃப்லயாச்சி வின் பண்ணட்டு வா அந்த மாரி ஒரு அட்வைஸ் தா நம்மலால பண்ண முடிச்ச
யாரோ நல்லது செஞ்சா எப்பவுமே பாராட்ற பாராட்டணு
அந்தா ஒரு நிம் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷோ கழிச்சி உங்கள் கூப்டவா நா வீட்ல ஒரு ஆள் வந்து ம் செரி வெச்சி